சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க தோழி நானும் சும்மாதான் தோழி இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க தோழி ஷு... நானும் நா வந்து இட்லி சாப் டேன் தோழி இட்லி சாப்ட்டு நான் வந்து எனக்கு இப்போ ரீசன் டைம்ல எனக்கு தோனிட்டிருக்கு நம்ப வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலா மா இல்ல ஆப்லைன் ஷாப்பிங் பண்ணலாமான்னு ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு தோணிட்டே இருக்கு தோழி ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றாங்க வீட்டுக்கே வந்து வந்துற்துல வந்துற்தில்லையா இந்த மாரி நம்போ நம்பளும் வந்து வீட்க்‌ பன் வீட்டுக்கே வர வச்சிடலாம் மா இல்ல நம்மளே பேய் பாத்து ஆப்லைன் ஷாப்பிங் பண்லாமா அந்த மாரி ஒரு நிகழ்வு வந் தோனிட்டே இருக்கு தோழி நீங்க என்ன சொல்றீங்க தோழி நான்னு எப்டி பண்றது ஆப்லைன் ஷாப்பிங் பண்ட்டுமா இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ட்டுமா தோழி
தோழி அது வந்து நம்மளுக்கு என்னதான் ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளோட நேரத்தை வந்து அது வந்து மிச்சப்படுத்துனாலும் ஆனா ஆப்லைன் ஷாப்பிங் தான் என்ன கேட்டா ரொம்ப நல்லது நான் சொல்ல முடியும் தோழி ஏன் நீங்க பாத்தீங்ன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல உங்களால ஒரு ட்ரெஸ்ஸ வந்து னு பாக்க முடியாது தோழி அவ வந்து உங்ள அது து அதோட கிளாத் எப்டிருக்கு அதோட மெட்டீரியல் எப்டிருக்கு அந்த மாதிரி நம்ம தொட்டு அது வந்து நம்ளுக்கு சாஃப்டா இருக்குமா நம்ளுக்கு அது வந்து போட்டா அது நல்லா நல்லா இருக்குமான் நம்ப்ளால வந்து பா பா க்க முடியாது தோழி இதுவே நீங்க ஆஃப்லைன் ஷாப்பிங் போனீங்னா நறையா துணிக்கடைல வந்து நெறைய விதமான ட்ரெஸ்கள வந்து நம்மளுக்கு வந்து வச்சுர்பாங்க தோழி அந்த ஆடைகள்லா நீங்க போட்டு பாத்துட்டு கண்ணாடி முன்னாடி பாத்து முச்சுட்டு நல்லா இருந்தா வாங்கலா அப்டின்ற ஆப் அதா உங்ளுக்கு நெறைய இருக்கு தோழி அதுவே ஆன்லைன் போனீங்னா அந்த மாதிரி எந்த இது நம்ளுக்கு வழியு இல்ல தோழி என்ன பொறுத்த வரைக்கு நீங்க ஆஃப்லைன் ஷாப்பிங்கே பண்லா தோழி
கு ஆ ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன விட ஆன்லைன் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தோனுது தோழி எப்டி சொல்றேன்னா நம்ம போய் இந்த வெயில்லியோ மழை லயோ அலஞ்சிட்டு நம்ப அதல்லா பாத்துட்டு அதல்லா புடிக்லனா நம்ப ரிட்டன் வரத்துக்கு நம்ப ஆஃப்லைன் ஆன்லைன்ல எதாச்சு ஒரு ஆப் குள்ள ஆப் மூலியமா போய் பாத்துட்டு நம்ப ஆட்ரு போட்டு அது ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல வந்துரு தோழி இப்ப நம்பளுக் புடிக்கலனா கூட அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்லா ஆ ரிட்டன் போட்டுக்லா ஆனா அதுல வந்து காசு னா எப்டி வருன் எனக்கு த தெர்ல தோழி எப்புடி சொல்றது இந்த நமக் புடிக்லன் நம்ம ரிட்டன் போட்டோன்னா அது நம்ளுக்கு வந்துருமா இந்த மாரி பயத்தோடு இருக்கத விட நம்ப ஆஃப்லைன் ல போய் வாங் கும்மோது அவுங்க நமக்கு டிக்கெட்டு டிக்கெட்டுன்றே பாரு பில்லு தருவாங்கள தோழி அத வச்சு நம்ம மாத்திக்லால்ல தோழி இது இதுவு ஒரு நல்ல இதுல்ல ஆஃப்லைன் ஷாப்பிங்ல
அதேதா வந்து நம் நம்ம நம்மளால என் எந்த ஒரு விஷயத்தாலயு நம்ள அவுங்களால ஏமாத்தவே முடியாது ஆனா ஆஃப்ல ஆ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எதாச்சு ஒரு வழில வந்து நம்ள ஏமா ஏமாறதுக்கு தா அவுங்க ட்ரை பண்ணுவாங்க தோழி ஆன்லைன்லே வந்து பழைய திருடான ஒரு ஃபேக் ஆப்ஸ்லா இருக்கு தோழி அதுல வந்து ஆ இப்ப ஒ அது அதாவ்து நம்ம குடுக்குற காசுக்கு ஒரு அதுக்கு ஒர்த் இல்லாத மாதிரியான ட்ரெஸ்ஸல்லா வந்து அவுங்க விப்பாங்க தோழி இதுனால மக்கள்லா அத நம்பி ஏமாற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க அது வந்து பா செலுத்தி அது வ ரிட்டன் போட்டக்கப்பறந்தா காசு திருப்பி அவுங்க அனுப்ப
ஆமா தோழி நீங்க சொல்றதுல்லா ப்மே நானு கேள்விப்பட்டே தோழி இந்த மாரி ப ஃப்ராடுப ஃப்ராடான நெ வொர்க்கு இந்த மாரி நா வந்து உங் பை ஒன் கெட் ஒன் ஆஃப்ர்ல தரன் சொல்ட்டு ப்பரமான துணிங்க தரது இந்த மாரி எல்லா வந்து இந்த காலகட்டத்துல நடக்கறப்போ நம்ம போய் கண்கூட பாத்து வாங்குபோது நமக்கு கொஞ்ச திருப்தியாவு இருக்கு இல்ல தோழி நம்மளுக்கு புடிச்ச மாரி நம்ம போய் பாத் பாத்து வாங்குற‌ மாரி வராது ஆன்லைன் ஷாப்பிங்லல்ல தோழி நமக்கு வேணும்னா நம்ம வெலைய கொறச்சு கூட கேட்டு வாங்கலா ஆஃப்லைன் ஷாப்ல நமக்கு புச்ச மாரி வாங்கிக்கலா நம்ப தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் அந்த மாரி நல்ல ஒரு இதுவு இருக் ஆஃப்லைன் ஷாப்பிங் ஆன ஆன்லைன் ஷாப்பிங்தா வின்னா இருக்காது நமக்கு நல்லா வருமா வராதான்னு சொல்லி நம்ம நம்ம யோசிச்சி யோசிச்சி நம்ம பயந்து பயந்து இருக்கு த்து நம்ம ஒரே டியே ஒன்ஸ் நம்ம போயிட்டு நல்ல துணியா நம்ம வாங்கி இன்னா பண்ணாங்க தோழி ஆஃப்லைன் ஷாப்பிங்ல
அதிதா தோழி நீங்க வந்து உங்களுக்கு பண்ணீங்க வச்சிக்கோங்க நீங்க வந்து ஆன்லைல ஆன்லைன்ல நீங்க ஆடரு போட்டிங்க எதுக்கு நம்ம வீட்ல போறது நம்ம வந்து கலர் கம்மிய இருக்கு அப்பிடின்றது நீங்க நெனைக்கா ஆனா ஆன்லைன்ல வந் து அவுங்க குடுக்கலான கூட சே நம்மகிட்ட விளா சொல்லி ரெண்டு நாாளா நாளா அந்த மாரி பங்க்ஷன் அந்த கிட்ட நெருங்கனோ நீ ஆன்லைன் கூடத அது காசு வந்து உங்களுக்கு வரல அப் அ டிரஸ் வந்து உங்களுக்கு வரலங்க போது அப்ப நீங்க என்ன தோழி பண்ணுவிங்க ரொம்பவே கஷ்டமாயிடு தோழி அதனாலதா ம்த நம்ம என்னதா வேல இருந்தாலு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாட்டி போயிட்டு நம்ம கண்‌ கூட பத்து நடக்குது நம்மளுக்கு ஒரு மனநிறைவா இருக்கு தோழி நம்ளு ஏமாத்த முடியாது எந்த
தோழி அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனு க்கு வந்து நீங்க ஆ ஆப் ஆன்லைன் பண்றத விட ஆஃப்லைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப இதுவாவு இருக்கு அப்பிடி சொல்றீங்க தோழி உங்களுக்கு ஏதாச்சு அனுபவோ இருக்கா தோழி இந்த மாரி ஆன் இல்ல நீங்க வாங்கி ஏதாச்சு ஏமாந்தது அப்பிடில்லன் ஆப்லைன்ல போய் இந்த வருஷம் நல்லா அமஞ்சது ஆப்லைன்ல போய் தேடி பாத் வாங்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆன்லைன்ல வாங்கபோது எனக் நல்லாவே வர்ல அந்த மாரி ஏதாச்சி அனுபவங்கள் கா தோழி
ஆமா தோழி நா வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் பாத்தேன் தோழி ஆன்லைன்ல பாத்துட்டு சரி இது நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் தோழி ஆ அது வந்து எனக்கு வந்து மூணு நாள்ல வர மாரி காட்டு ச்சு ஆனா வந்து அது வறதுக்கே வந்து ஒரு வாரம் கிட் ஆச்சு தோழி அந்த ஒரு வாரம் கழிச்சு சரி வந்ததும் நா பெருசா எடுத்துக்கல சரி நல்லாதான் இருக்கும்னு நெனச்சேன் ஆனா வந்து அது வந்து கிழிஞ்சி இருந்துச்சு தோழி இப்ப என்னால அது எப்டி போட்டுக்க முடியும் சொல்லுங்க ஆனா அதுக்கப்பறமா என்னா நா வந்து போட போ எடுத்துக்க போடணும்னு அது வச்சிருந்த ட்ரெஸ்ச அன்னக்கி என்னால போட முடில தோழி அதனால நா வந்து அந்த இன்சிடென்ட் அதாவது அந்த ஈவெண்ட் என்னால போகவே முடில தோழி ஆனா இதுவே ஆஃப்லைன்ல போய் எடுத்திருந்தேனா நானே பாத்து அழகான டிரெஸ்சு எது நல்லா இருக்குமோ அப்டி பாத்து எடுத்திருக்கலாம் தோழி
ஆ புரிகிறது தோழி நமக்கு வந்து நமக்கு தேவையான நேரத்திலயும் நமக்கு கெடைக்க மாட்டேங்குது தோழி அந்த துணி அது மட்டும் நா அது நமக்கு கெடச்சாலுமே அது வந் இது வந்து ரொம்ப மட்டமாவும் வருது சில டைமு அத வந்து நம்ம இந்த ஒரு நமக்கு தேவையான இடங்கள் வந்து நம்மளால போட்டுட்டு போக முடில அப்டின்னு நீங்க சொல்றீங்க இப்ப நமக்கு அந்த தே தேவை அந்த டிரெஸ் கெடை ச்சாலுமே நமக்கு ரிட்டர்ன் போடுறப்போ அதுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வேஸ்ட் ஆவுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டே நம்ம போய் நேரடியாவே போய் வாங்கிறலாம்ல தோழி நமக்கு எந்த தேவையான நாட்களுக்கு எந்த தேவையான நாட்களுக்கு தேவையோ தேவையான டிரஸ் அவனே நம்ம பாத்து நே கூடா கண்கூடா பாத்து வாங்கமோது து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குல தோழி அது வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல கடைக்காதுல்ல தோழி
ஆமா தோழி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்மளோட ந நம்ப நேரத்த வந்து அது வந்து செலவழிக்காம இருக்க நம்ப இன்னும் வேலைகள்ள வந்து கொஞ்ச ஈடுப்படுத்தா கொஞ்சம் வந்துச்சி ஆனா வந்து டீவில பாத்தினா இங்க இருந்தே வந்து மட்டமான பொருட்கள் தரமில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் விக்கறதுனால நம்மளால வந்து அப்பயுமே வந்து நம்பிக்கை விட்டுதனமா நம்மளாலியு எடுத்துக்க முடில தோழி நம்ப என்னதா வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாலும் நம்ப கண் கூட பாத்து நம்ப. அத கையாள தொடுத்து நம்பளுக்கு அது அழகா வாங்கி காதுல வச்சி பாத்து போட்டு பாத் து வாங்கிட்டு வர அந்த டிரஸ் தா தோழி எப்பவுமே வந்து நம்பளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி
டைம்லதா வந்து நம்பளுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்ல தோழி நாளைக்கு நம்பளுக்கு பிறந்தநாள் நம்ப இன்னைக்கு போயிட்டு நம்ப நம்ப தேடி தேடி நமக்கு புடிச்ச டிரஸ்ஸா வாங்கிட்டு செரி நாளைக்கு நம்ம பிறந்தநாளுக்கு போட்டு போனோம் இந்த புது டிரஸ் நம்ம வாங்கிகிலா அதுக் ம அதுக்கேத்த மாரி அந்த கம்பலு அந்த செயின்னு அந்த வளையல்லா வாங்கி ட்டு நமக்கு தேவையான பர்த்டே ஜட்டம்ஸ்லா வாங்கிட்டு வரமோது அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல தோழி அது ஆன்லைன் ஷாப்பிங்ல வராதுல்ல தோழி நம்பவே நேர் கூடா போய் பாத்துட்டு நமக்கு புடிச்ச டிரஸ்ஸ வாங்கிட்டு அந்த மகிழ்ச்சியோடு நம்ப வீட்டுக்கு வருமோது திரும்ப நம்ம ம மறுநாள் பர்த்டேக்கு நம்ம போட்டுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்ல தோழி இதுவே நம்ப சப்போஸ் ஆன்லைன்ல ஆடர் போடுமோது சப்போஸ் நம்ம பர்த்டே அப்போ வரலன்னா நம்ப பர்த்டே அப்ப நம்ம அந்த புது டிரஸ் நம்மளால போட்டுக்கவே முடியாது இல்ல தோழி நம்ப எதாச்சி பழைய டிரஸ் தா போட்டுக்க வேண்டிய நெலம வரும் அதனால நம்ம நேரடியா போயி பாத்து வாங்கறது நல்லதான் நம்ப என்னாதா டைம் மேனேஜ்மென்ட்டு இல்ல கம்மி பண்ற மாரி இருந்தாலுமே நம்ப நேரடியா ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வரமோது நமக்கு ரொம்ப திருப்தியாவும் மன நிம்மதியாவும் இருக்குல்ல தோழி
செரிங்க தோழி அதுவேதா தோழி இப்போ நீங்க எதுவுமே நீங்க எதுவுமே நீங்க நல்லாவே கவஞ்சி பாத்தா உங்களுக்கு தெரியும் தோழி இப்ப திருமணத்து இதா அவுங்களுக்கு ஷாப்பிங் போறாங்க அவுங்க யாருமே வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் போறதில்ல உங்களுக்கு தெரியாதா தோழி அது ஏன் பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து அந் இந்த ஒரு திருமணம் அப்டிங்கிற அந்த ஆசயை வச்சிட்டு அவு அவுங்க வந்துட்டு கடக்கடயா ஏறி எறங்கி அவுங்களுக்கு தேவையான இப்ப சேரி அவுங்க செலக்ட் பண்ணி பண்ணாலில பாத்து அத வந்து கட்டி பாத்து அதுதா அவுங்களுக்கு மன நிறைவோட அந்த ஒரு சேரீ எடுக்க முடியாது அந்த திருமண நாட்ள அவுங்க அத அந்த அத போட்டுக்கமோது அவுங்களுக்கு ரொம்பமு மன நிறைவா இருக்கும் தோழி ஆனா இதுவே அது ஆஃப் நீ கட் பண்ணா சூர ஒரு விதமான ஒரு நம்பளுக்கு வந்து ஒரு ஆச்சி வச்சா தளாண்டு போயிரு
சொல்றிங்க நல்லாவே புடிக்கிது தோழி எனக்கு இனிமேல் நான் என்ன செய்ய போற எனக்கு ஆன்லைனு ஆசையா தா எதுவுமே யோசிக்காம எனக்கு எந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தா நான் நேரடியாவே போய் வாங் எனக்கு புச்ச மாரி துணி எனக்கு சப்போஸ் அந்த துணி புடிக்கலனா கூட நான் வேற மாரி துணி இல்ல வேற மாரி மெட்டீரியல் நா வாங்கமோது எனக்கு அது ஒரு மன திருப்தியா இருக்கும் ஓகே நம்ம மறுநாள் பங்க்ஷனுக்கு இத போட்டுன்னு போயிடலாம் ஆனா ஆஃப் ஆன்லைன்ல போடமோது இது வருமா வரலயான்னு தெரிலயே வருமா வராதான்னு தெரிலியே அண்ட இவன்ட் அட்டென் பண்ணுவ இவன்ட்ட ஏனா பயப்படறது அப்பயு ஆஃப்லைன்லே ஷாப்பிங் பண்ணிட்டு வறது எனக்கு நல்லதுன்னு தோணுது தோழி இனிமே நான் வந்து இந்த மாரி ஒரு சிந்தனையில இருக்காம நா நேரடியா போய் வாங்கிடலான்னு எனக்கு தோணுது தோழி
ஆமா தோழி நீங்க இப்போ இந்த சரியான முடிவதா தோழி எடுத்துருக்கீங்க நம்ம வந்து நேர நேரடியா போட்டு போயி அத வாங்கி நீங்க போட்டு பாருங்க அந்த ட்ரெஸ் நம்ம போடமோது நம்ப அத பாத்து எடுத்தன்ற ஒரு மன நிறைவோடு நம்ம போடுவோம் அதுமே நம்பளுக்கு வந்து ஒரு அழக நம்ம ந் தரோ தோழி
எதுக்கு புஞ்சது தோழி நா இனிமே வந்து ஆ நேர்ல போய் வாங்கலாமா இல்ல வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல போடலாமனு யோசிக்காம நா யோசிக்கிற நேரத்துக்கு நா வந்து நேரடியாவே கெளம்பி போய் வாங்கினு வந்திரு
ஆமா தோழி நீங்க வந்து ஒரு ஒரு டிரரெஸ்யு மணி கணக்கா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமானு அத ஆன்லைன்ல தேடறத விட நீங்க நேர்ல போயிட்டு அந்த ஹாப் நஹர்லியே கண் கூட பாத்து அது நல்லா இருக்குமான்னு தேய் நம்ம எடுத்துட்டு வந்துடலா தோழி அதுவே நம்மளுக்கு தேதே மன நிறைவ குடுக்கு தோழி
கரெக்ட் தா தோழி நீங்க சொல்றது இப்ப நல்லா புரிஞ்சது தோழி ஆஃப்லைன் ஷாப்பிங் விட ச்சி ஆன்லைன் ஷாப்பிங்விட நம்ம நேரடியா போய் வாங்கரதுதா ரொம்ப நல்லதா இருக்கு அப்பிடின் புரிஞ் தோழி செரிங்க தோழி நன்றி